ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆஹ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீநீயு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா
ட என்ன சாப்ட்டிங்க
தோறு கொழம்பு நீங்க
நா தா புளி சாப்பாடு சாப்ட்ட
சேரி சேரி கலேஜ்லா லீவா
ஆ லீவ் விட்டாங்க உனக்கு
ஆ எனக்கு லீவ் விட்ருக்காங்க
ஆ எவ்ளோ டேஸ் லீவு
ஒன் மந்த் லீவ் குடுத்துருக்காங்க
சேரி சேரி எத்தன எத்தனாது இயர் போற தேடியர் முடிஞ்
தேட் இயர் முடிஞ்சு ஃபைனல் இயர் போறே
ஓகே ஓ கே இப்ப எப்டி ஆ இப்பதா முடிச் ஒன் மந்த் தாச்சு சேரி இதுக்கப்றந்தா எதாது ஜாப் தேடணு ஒரு ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்து ட்டு அதுக்கப்றம் தேடலா
சேரி சேரி
போட்லான் பாக்குறே
சேரி சேரி நீங்க என்ன படிச்சிட்ருக்கிங்க
நா கம்ப்யூட்ரு படிச்சே
அப்புடியா
ஆ நீங்க என்ன படிக்றிங்க
நா இன்ஜினரிங்
இன்ஜினியர் அப்டியா எப்டி ஈஸியாருக்கா சப்ஜெக்ட்ஸ் எல்லா
க்குங்க எல்லா மேக்ஸு
ஆ ஓ இன்ஜினியரிங்ல ஃபுல்லூ மேக்ஸ் தா ஆ சேரி சேரி
அப்றோ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
க்காங்க அங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ஓகே ஓகே
ம்
முடிஞ்ச மறுப்டியு ஜூன் ஜூலைல காலேஸ் சாட்டா ஃபோர் தியர்
ஆ
முடிச்ட்டு அப்றோ என்னா பிளான்னு
அப்றோ என்னா பண்றது ஒர்க் போனோ பாக்குணு ஐ டி இல்ல
ஆ இன்ஜினியரிங் படிச்ட்டு ஐ டி ஃபீல்ட்ல போலாமா உங்குளுக்கு
ஆமா இன்ஜினியரிங் தானே பி டெக்
அங்க காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூலா வ ருதா கே ஓகே
ம்
என்ன மாரி கம்பனீஸ் எல்லா வருது
டைமர்க்கு டாடா அந்த மாடித்தா வரு ஆ ஆனாது கெல்லா போக முடியாதுதா
அக்ஆ
வேற நா அங்க எங்கேச்சு சும்மா அங்க வந்து செலக்ட் ஆயிட்டு அதுக்கப் பறந்தா பாக்ணு
எங்க காலேஜ்சுல்லியு அப்படதா வந்துச்சு டாடா வந்துருந்துச்சு அப்புறோ அந்த காக்னிஸ் சென்ட்டு
டாடா எல்லா ரொம்ப வேஸ்ட்டுதா
ஆ அப்டிதா சொன்னாங்க ஸ்டார்ட்அப்தா நெறைய வந் சு ஆனா வந்துட்டு பெரிய கம்பனீஸ்சுதுல ஸ்டார்ட்அப்ல போயிதா ஒர்க் பண்ணணு ச்ச ஏனா அப்பதா நம்ளுக்கு பேசிக்லந்து சொல்லி தருவாங்க
ஆ
ஆம்புறோ நல்லா வந்துச்சு ஆனா எல்லாமே அ க்ரிமெண்ட் டைப்ல ச்ச அ த்ரீ மந்த் சே ச்சி த்ரீ ஈயர்ஸ்சு ஃபோர் ஈயர்ஸ் அக்ரிமெண்ட் டைப்ல வந்துச்சா அதுனால வந்து ட்டு இப்ப அது நம்ளுக்கே புடிக்கலனா நம்ப வெளிய வர முடியாது அக்ரிமெண்ட் முடியிற வரைக்கு
என்ன பண்றது எங்யாச்சு பாக்க வேண்டி தா ம்
ஒங்ளுக்கு சீனியர்ஸ் எல்லா எப்டி இருக் எப்டி இருக்குன்னு சொன்னாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் சார்
சீனியர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க யாரு சொன்ன ஆயிருக்காங்க ஆனா ஓகே இல்லன்னுதா சொல்றாங்க இன்டன்ஷிப் பெய்ருந்தாங்கல்ல அப்போ வந்து ம்ச் நல்லாவே இல்ல டாட்டா கம்பெனி தா போனாங்க இப்போ
ஓகே அங்கயே போய் டேரெட்டா
ஆ இந்த மாரி ஃபோன் மேனிபெக்ட் சரிங்
ஓகே ஓகே டாடாலயு மொபைல் பிராண்டு க்கா சேரி சேரி நீங்க இன்டன்ஷிப்பெல்லா முடிச்சுடீங்ளா
ஆ இனிமேதா போனோ இன்டன்ஷிப்லா
ஆப் தேட் இயர்லயே எப்பகம்ப் இது பண்ணிருவாங்களா
இல்ல இல்ல லீவ் குடுப்பாங்கல அப்போ வந்து இன்டன்ஷிப் சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு வரோம் ம் அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப் அப்றோ என்ன பண்ணுவாங்க ஃபைனல் இயர்ல போயி ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இன்டன்ஷிப் அனுப்புவாங்க அப்போதா எங்கயாச்சி வேற கம் பண்ணி நாங்களே போவோ
ஓ அங்க போய் தேடி அது ஆ சேரி சேரி எங்களுக்கல்லா எங்களுக்கு அப் அப்டிதா லீவ்ல பண்ண சொன்னாங்க நாங்க அப்டியே வெளிய குடுத்து வாங்கிக்கிட்டோ
ஓகே ஓகே
ஃப்ரெண்டோட தெரிஞ்ச மாமா கம்பனில
ம் சேரி சேரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஓகேவா காலேஜ்ல
ஓ எல்லா காலேஜ் முடிஞ்ச்சு
ம் காலேஜ் லைஃப் எல்லா எப்புடி போச்சு
போற ப்ப கொஞ்சோ கஷ்டமா இருந்ச்சு அதுக்கப்றோ ஜாலியா இருந்ச்சு இப்ப முடிச்சு வரம்போது ரொம்போ கஸ் தமா இருக்கு டைம் போனதே தெர்ல ஆ ஃபேரவல் பண்ணாங்க ஆ ரெண்டு ஃபேரவல் நடந்ச்சு காமன் ஃபேரவல் ஒன்னு டிப் போர்மண் ஃபேரவல் ரெண்டு வச்சாங்க எங்ளுக்கு நல்லாருந்ச்சு ம் எல்லா அழுது
எங்க சீனியரு ரொம்ப மிஸ் ஆ எங்க சீனியர்ஸ் போனாங்க நாங் நாங்க வந்து ஆ நாங்கவே சோ அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்க சீனியர்ஸ் எல்லா அழுதுட்டே போனாங்க ம்
அவ்ளோதா ஒன்னி எப்ப பாக்க போறோ அவ்ளோ தா
அவ்வுளதா காலேஜ் லைஃப் எல்லா முடி
ம் ஸ்கூல் லைஃப் பே எப்புடி முடிஞ்சின் தெர்ல இப் ஸ்கூல் இப்ப தா முடிச்சி அ காலேஜ் சேந்த மாரி இருக்குது அதுக் குள்ள காலேஜ் லைஃப் முடிஞ்சு போச்சி ம்
ஏற்க முடியுமா ம்
ஆனா ஸ்கூல் லைஃப் மாரி இல்ல காலேஜ் லைஃபு
ஸ்கூல்லல்லா ஜாலியா இருந்துச்சு ஆ ஆனா வந்து ஸ்கூல்ல சொல்லுவாங்க காலேஜ் போனா ஜாலியா
ஜாலி தாங்க ஆனா காலேஜ்லதா படாத பாடுபட் டே நானு
அது இன்ஜினியரிங் எல்லா எடுத்துட்டேன்னா ம்
ஸு
ம் ம்
எப்டியு மேனேஜ் பண்ணிக்கிறியா
ஓக்கே தா எங்களுக்கு வந்து ஃபோர்த் செம் மட் டுந்தாருக்கு செக்கெண்ட் இயர் வரிக் மட்டுந்தா இருக்கு தேர்டு இயர்ல ஃபைனல் இயர்ல இருக் காது மேக்ஸு அது எப் டின்னா டுவெல்த்ல படிச்சோல்ல அதே மாரி இருக்கு அது ஓக்கேவாதா இருக்கு
நா மேக் சு உங்களுக்கு எங்களுக்கு அப்படிதா ஸ் சி எஸ்க்கு எல்லா இதுக்குமே வந்துட்டு கம்பல்செரி மூணு செமஸ்டராச்சு மேக்ஸ் இருக்கணு ஆ டுவெல்த் பேஸ்ல தா குடுத்துருந்தாங்க எங்களுக்கு சி எஸ் குமே டுவெல்த் பேஸ் நம்ம படி ச்சிட்டு போய்ருந்தோல்லா கடசீல அந்த பாக்ஸ்ல டுவெல்து சேப் ட்ர்லலா அந்த ட்ரூ ஃபால்ஸூ அது மாரிதா கேட்ருந்தாங்க எங்களுக்கு காலேஜ்ல ஆ எங்களுக்கு அதா கேட்டாங்க ம் அப் இப்ப ஈஸியா இருன்ச்சு அப்புறொ போக போக டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் மேக் சேரித் சு அதுக்கப்புறொ கொஞ்சொ க ஆ அதுதா எங்களுக்கு அப்டித்தா இருந்துச்சு மேக்ஸ்ஸயா பயொ பயாலஜி அப்புறோ ஆர்ட்ஸ் எல்லா படிச்சு எங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்ளாச்சி ஃபேசிக் மேக்ஸ் படிச்சிட்டு
ஆம்மா ஆம்மா
அவ்ங்களா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க
எங்களுக்கு ஓகேதா கொஞ்சோ அப்டியே பழகிடுச்சு அனால ஓகே தா
சேரி சேரி
அப்புற என்ன சாப்ட்டீங்க
ம் நாங்க புளிசாப்பாடு செஞ்சு அப்றோ ரச சா ஒயிட் ரைஸ் வச்சாங்க
அப்படியா சேரி சேரி
உங்க வீட்ல
எங்க வீட்ல சோறு கொழம்பு தா
ஓகே ஓகே அக்கா ல என்ன பண்றாங்க ஸ்கா ஒங்களுக் காலேஜ் முடிஞ்ச்சி ஆ ஒர்க் ஒர்க்
கங்க
என்ன ஒர்க் போறாங்க
ஆ நர்சிங் தா போறாங்க ம் நர்சிங் தா போயிட்டு இருக்காங்க இப்பதா ஒரு டூ மந்த்ஸ் ஆ டூ மந்த்ஸ் தா இருக்கு
ஆ ஆ இன்டன்ஷிப்லே கெடசிருச் சா ஓகே ஓகே
போய்ட்டு இப்பதா இன்னு எதுவு சர்ட்டிபிகேட் எதுவு குடுக்கல
ஆ
ம் இருந்தாலு போயிருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்டின் சொல்லி
சேரி சேரி ஆ அப்பறோ ஃபிரெண்ட்ஸ்ல்லா செட் ஆயிருச்சா காலேஜ்
ஆ ஓகேதா இந்த சைட்ல இருந்து வந்துருந்தாங்க கொஞ்சோ பேரு அவுங்க எல்லாரு செல்பிஸ் செட்டாயிட்டாங்க இங்க எல்லா நல்லா பேசுவாங்க இருந்தாலு ஸ்கூல் லைஃப் வராதுல்ல நல்லா எல்லா ஜாலியா
எவ்ளோ ஜாலியா இருந்தோ உம் ஒன் சுத்திட்டே ஆனா காலேஸ் கூல் லைஃப்ப காலேஜ்ல கட்டடிக்க முடியுது ஆன்னா ஸ்கூல் அவளக்
ஆம்மா ஆம்மா போயிட்டே இருப்போம் படிப்போம் அந்த மாரிதா பண்ணுவோ ஆனா இங்க வந்து கட்டடிக்லா அத போவே மாட்ட
நாங்களா எதாவது அ டெஸ் நாங்க எதாவது டெஸ்டு குடுத்துட்டாங்கன்னா கட்டடிச்சிருவோ ஆ எதா படிக்கஹோ படிக் கலனா கட்டடிச்சிருவோ அப்புற எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதே மத்தியோ ஒன் டு ஃபைதா காலேஜே
அப்புடியா ம்
ஃபைதா ஆமா அ அட் டானமஸ் காட்டிக்கு எங்களுக்கு ஆப்டநூன் தா அ அதனால அந்த ஆப்டநூனே எங்கனால போக முடியாது எந்திரிக்கிறதே காலலே பத்து மணியா இருக் கு ஆறு பேரு ரூம்ல ஆ ரெடியாஹ் மெதுவா எழுந்து ரெடி ஆகுவோ ஓ பன்னெண்ட் டு அம்பதுக்கு காலேஜ்னா நாங்க ஒரு மணிக்கு தா கிளாஸ்ல நிப்போ எங்க கேங் மட்டு எப்பவ்மே திட்டு வாங்கிட்டே இருப்போ உங்களுக் அ அதுதா அப்ப திட்டு வாங்கறப்ப அ என்னடா இது சும்மா நம்ள திட்டிட்டே இருக்காங்களே அப்டின் ருன்ச்சி இப்போ அதெல்லா ரொம்ப மிஸ் பண்றோ எல்லா ஃபோன் பண்ணி அழுதுட்டு மறுடி எப்போ மீட் பண்ணுவோ
எல்லா இருக்கும் போது தெரியாது
அதுதா ஆனா ஜாலியா இருந்துச்சு அதா
உங்க தங்கச்சி
தங்கச்சி அவ இன்னைக்குதா ஸ்கூல் போனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு நயன்த் போ போறா
இது வரைக்கும் ஜாலியா வீட் ட்ல தூங்கிட்டு சுத்திட்டு
ஆ உ நீ அவ்ளோ மா நீ நல்லா படிக்கணும் டென்த்து போப்போறா நாம தான் டென்த்து எலுதம் போது து
ஆமா எங்களுக்கு கொரானா பாஸ் ஆயிடுச்சு ஆனா நாங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கலாம் டென்த்து படிச்சிருந்தா ஆமா ஆமா வந்து டென்த்து எலுதி இருந்தோம்னா நெறயா மார்க்
இப்ப எங்க பாத்தாலும் டென்த்து தான் கே
ஆமா
ம்
ஈசியா இருந்துச்சு அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து இருந்ததுனால ஓகவா இருந்திருக்கும் எங்களுக்கு ஆமா நைன்துலயே நல்ல மார்க் எடுத்து திருந்துரு அப்படிதான் இருந்தது நல்லா இருந்துச்சு
ஆ ஓகே சேரி ஓகேப்பா நான் நாளைக் கூப்பறன் ஆ ஆ ஆ பாய்